ஆ ஓகே ஆய்ச்சு வணக்கங்க ஆ நல்லா இருக்கங்க
என்னா பண்ணிட்டுருக்கீங்க
ஒன்னு பண்ணல தூக்கம் வரல அதா உட்காந்து
ஹஹ என்ன சமைச்சீங்க
தோச சட்னி செஞ்சே மதிய வந்து வெஜிடபிள் ரைஸ் செஞ்சே
ம்
காலைல இட்லி தக்காளி சட்னி செஞ்சே
அப்படிங்களா செரி செரி செரி பரவா நானா சப்பாத்தி முட்ட கிரேவி நல்லா மூணு சப்பாத்தி உள்ள போயிடுச்சு கட கட கட கடன்னு சாப்பிட்டுட்டு ஒக்காந்துட்டுருக்கே என்னா ஒரு பதினொன்னு பன்னெண்டு ஆய்டு படுக்குறதுக்கு செரி அப்டியே கொஞ்ச நேர வாக்கிங் போயிட்டு உங்க கிட்டலா பேசிட்டு அதுக்கப்பற ஒரு பன்னெண்டு மணிக்கு படுப்போம் நல்லறவில்ளா ஆஹா ஆமா ந நடூல தா நடூல நல்லா தூங்கி காலையில சீக்கிர அஞ்சு மணிக்குலா எழணு அத நினச்சாதா ரொம்பவே இல்லப்பா காலைல அவனுக்கு சீக்கிர கிளம்புறா ஏழ்ர மணிக்குளா கிளம்பிடுறா பெரியவன் சின்னவரு அவருக்கு வந்து காலைல டிஃபன்னு சாத ரெண்டுத்தை கட்டி அனுப்பணு அதனால எனக்கு சீக்கிர ஸ்டார்ட் பண்ணா தான் எனக்கு அந்த ஏழ்ரை மணிக்குள்ள பிளாக் அப்போ கூட ஒரு நேரத்துல தவறிடுது எத்தினுபோய் கொடுக்குற மாரி தா ஆயிடுது என்ன பண்றது வன்ட்டாங்களா உங்க பொண்ணு ஊர்ல இருந்து
ஆ ஆறு மணிக்கு என்ன அனுப்புறனதுக்குதுக்கு மூன்ற மணிக்கே எழுந்துருவங்க மூன்ற மணிக்கு மூன்ற மணிக்கே ஏந்துட்டு அ அ ரெப்ரேஷ் ஆகிட்டு சமைக்கணும் காலைல டிபன்னு மதிய சாப்பாடுல்லா சமைச்சு ஆ சாப்பாடு இவ குளிச்சிட்டு ரெடி ஆகி வந்தோனே சாப்பாடு ஊட்டிட்டு மதிய சாப்பாடு கட்டி கொடுத்து து அனுஞ்சிப்போ ஆறு மணிக்கு ட்ரெயினு இங்கந்து அஞ்சும் அஞ்சு நாப்பத்தஞ்சுக்கு கெளம்பிடுவா கெளம்பி ட்ரெயின் புடிச்சு போயிட்டு மத்திய அங்க எதனா வாங்கிக்கடியின்னா ல்லயா இல்ல அங்க வெளிய டைம் இருக்காது நா போய் வெளிய போய் வாங்கி சாப்பிட்டு வர்றதுக்கு ங்க கேன்டீன்லயே கீவு அதிகமா இருக்கும் நீயே குடு நீ குடுன்னு அன்னாரத்துக்கு சமைச்ச சாப்பாடு ஆற வச்சு நல்லா ஏன்னா வெயில் காலத்துக்கு கெட்டு போயிடும் அதனால தண்ணிய அந்த கஞ்சி எல்லா இருந்த பின்னாடி ஆற வச்சி ஏதோ ஒண்ணு கலறி குடுத்து அனுப்பணு அப்படி போயிட்டு இருந்தா இப்பதா வந்து பிஜிக்கு போற ஆ பிஜில்ல தனியா ரூம் எடுத்திருக்கா
ம் ம் ம்
நாளைக்கு தா போயிட்
ஹையர் செக்கி ஹையர் செகண்டரி இது இல்ல ஹையர் ஸ்டரெடிஸ் ல அதனால இப்ப வீக்ஸ் தி முடிச்சதுனால அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்பா அதனால நம் பயப்படவே தேவல்ல கரெக்டா போயிடுவாங்க இப்ப எம்எஸ்சின்றதுனால கொஞ்ச மெச்சூரிட்டி இருக்கு நெக்ஸ்ட் அந்த பெரய படிப் படிச்சு முடிச்சு முடிக்கணுமேன்றதுக்காக இருக்கு இல்ல இல்ல இருக் நம்ம பயப்படியே தேவல்ல கொஞ்ச மோட்டிவேட் ம ஒரு மோட்டி வேஷன் மட்டு பண்ணிணே இருக்கணு என்ன இப்டி பண்ணு இப்டி பண் பண்ணுன்ற மாதிரி நம்ம ரிடேட் பண்னாத அளவு பண்ணிட்டே வந்து அவங்க பாட்டுக்கு அழகா ஸ்மூத்தா போயிருவாங்கப்பா பாய்ஸ விட கேர்ள்ஸ் தா இப்பதா கொஞ்ச தைரியமாவே இருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு இவ எ பைய பயப்படுறா நா லாஸ்ட தங்க மாட்டே எனக்குல்லா ஹாஸ்ட்ட தங்கா எப்ப ஒரு ஒரே வாரங்கூட இல்லங்க ஹாஸ்டல் தள்ன உட் டுட்டு நா ஒரு இத்தனைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போய் போய் பார்த்துட்டு வந்தே ஒரே வார வுட்டோ ஒரு நாள் வுட்டு ஒரு நாள் போய் பாத்துட்டு பாத்துட்டு வந்த ஒரே வாரத்துல அல்றா போன் பண்ணி என்னால இங்க இருக்கவே முடியாது என்ன கூட்டின்னு போயிருங்க ஒரே அலை என்னால வீட்டுலதா இருக்க முடியு இங்க இருக்கவே முடியாதுனு அள்றா
உம்
அப்புறோ என்ன பண்றதுங்க செரிவா அப்புறோ இவர இவனையு வர அப்டினு பண்ணினுக்கறா அழுதுன்னுருக்கா ஐயோய்யோ வேணா வேணா வுடு கூட்டுனு வந்தர்லா மாரி கூட்னு வன்ட்டாரு என்ன பண்ற ஹாஸ்டல்னா ஒரு சில பசங்க பயப் கூப்றாங்க ஆனா அவுங்க கொஞ்சோ ஸ்ட்க்டா பாலோ பண்றாங்கல்லப்பா ஆஸ்ட்டல் அவ்ளோ சிட் ட்டா இல்லைன்னா பசங்க போன்லா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியு மறைச்சு வச்சு யூஸ் பண்ணதுங்க ஓகேதா அதெல்லா ஆ அதெல்லா பண்றாங்க அதனால தா வந்து அவுங்க சிட்ரிட்டா இருக்கறதுனால இதுங்ளுக்கு பிடிக்கமாட்டகிது இப்ப ரூம் எடுத்து தங்கி நாங்க ஷேர் பண்ணிக் னாங்கன்னா ரூம் சமைக்கிறது பிரச்சன வருதுங்க மூணு பேருக்கு இப்ப மூணு பேர் தங்குறாங்கன்னா அது ஒரு பிரச்சன போனா ஈஸி ஈஸியா இருக்கலா நல்லா பேசிட்னு இருக்கலா பேரண்ட்ஸ்கிட்டயு எந்த பிரச்சனையு இருக்காது அவுங்ககிட்ட எந்த பிரச்சனையு இருக் கதன்டுதுக்காக ரூமேயே கேட்டிருந்தா அப்புறோ எங்க வீட்டுக் க்காரு வேணவே வேணா நீ வீட்டுல இருந்தே போ பஸ் போட்டு உக்காரச்சுட்டரு
உம் இ இப்ப ரூம் தா பாத்துருக்கா ஒரு வாரமா ரூம் கால் கெடைக்கலன்னு கவலையா இருந்தா ஸ்டோரியா போட்டுருந்தா இப்ப ரூம்க் ஆள் கெடைச்ச பின்னாடி கெ நெறைய பேர் போன் பண்றாங்க ரூம் இருக்கா ரூம் இருக்
அது அப்டிதா யாருமே வரலையே ருக்குமொது யாரு வர மாட்டாங்க ஒருத்தர் வந்துட்டும் பாருங்க அதுக்கு எவ்ளோ பேர் போட்டி வருவாங்க
வெளக்கெல்லா ஏத்துறன்னு வேண்டீங்கன்னா
பரவாலயே ஹா ஹா ஹான்
அப்புறோமாத ஆள் கெடச்சட்டாங்க ஆ இப்ப அவுங்களுக்கு இவனுக்கு சமைக்கவு வராது அந்த பொண்ணு ஓரளவுக்கு சமைக்குமா அவுங்க அப்பா சா அவுங்க அப்பா மளிகை சாமான் லா வாங்கிட்டு இருக்கே இப்டிநாரு செரி என்கிட்ட பாத்துரோ இண்டெக்ஸ்ல இருக்குது குடுக்குற ஏதோ ஒண்ணு காபி டீ வைக்கட்டு முட் ட வேக வச்சு சாப்பட்டோ மேகி பாஸ்தா அந்த மாரி எதாது செஞ்சு சாப்பட்டோ என்ன பண்றது தோசை கிச சுட்டு சாப்பட்டுமா
ஆ காலையில வந்து செடூல் அவுங்களே போட்டுக்கணு பசங்களே காலையையில் எட்டு மணிக்கெல்லா இல்ல ஆறு மணிக்கெல்லா எழுந்தா தா செய்ய முடியு இப்போ ஒன்பது மணிக்கு காலேஜ் கெளம்புறாங்கன்னா எட்டு மணிக்கு அவுங்க பக்காவ ரெடி ஆய்ட்டு உக்காந்துருணு ஆறு மணிக்கு எழுந்து அவுங்ளுக்கு தேவையான மத்தியான சாப்பாடுக்கு பிரிப்பேர் பண்ணிக்கணு ரைஸோ ரைஸ் வச்சுட்டு இல்ல ஏதோ ஒன் டக்குனு தக்காளி சட்னியோ ஏதோ ஒரு காய் மட்டு ரெண்டு காய் மட் டு வேக வச்சு கூட சாப்ட்டுக்கலா வெரூ செய்யலனா கூட வெறும்ன காயே கூட வச்சு சாப்ட்டுக்கலா ஒரு நாலு காய் வெண்டக் ங்கவோ பக்கத்துல எதுன இருந்துச்சுன்னா காலைல வாங்கி வச்சுக்கலா இல்ல நைட்ல காலேஜ் முட்சு டு வந்து ஒரு நாள் காய் வாங்க வச்சு வச்சுக்கலா பொட்டாசுங்க எல்லா கொஞ்ச பாத்துகுவாங்க ஒருத்தர் நல்லா செய்ய ஆரம்பிட்ச்டாங்கன்னா அவுங்ககிட்யு இவளுக்கு அதே பாத் ஹேபிட் வந்துரு புரியுதுங்களா இப்போ ஒரு க ஒரு ரூம்ல நல்லா ஒருத்தர் செய்றாங்கன்னா இவுங்ளுக்கு கொஞ்சோ அந்த ஹேபிட் வந்துரு ஓரளவு செய்யவு ஆரம்பிச்சுறுவங்க இவுங்களுக்கு அந்த இது வந்துரு
உம் இப்பதா ரெண்டு மூணு நாளா தோசை சுட ஆரம்பிக்கிறா அந்த பூன கூட சேந்து கொஞ்சோ செய் கத் கிட்டாம் எப்டி விவளக்கு மத்திய ஷிப்ட் தா ரெண்டு மணிலந்து
ஆமா ஆமா ஆ அப்பனா பரவாயில்லைங்களே காலையில எந்து டிஃபன் செஞ்சுட்டு கொஞ்ச நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மதியானத்துக்கு சமைச்சு எடுத்துட்டு போய்டலாமே சாப்ட்டுட்டு போய்லாமே காலில விட மத்தியான ஷிப்ட் பெட்டர்
ஆ ஒரு ரெண்ட் நாள் போய் நானு அப்ப அப்ப செஞ்சு கொடுத்துட்டு பாத்துட்டு வரே இப்டி இப்டி செய்யுங்கன்னுட்டு சமைக்கிறத கத்து கொடுத்துட்டு
ஆமா சிம்பிள் ரெசிபி ஒரு மூணு பேருக்கு ஒரு கிளாசு கரெக்டா ஒரு ரசம் மாரி சின்ன வச்சக்கலா இல்லன்னா ஒரு ரெண்டு காய் வாங்கி வச்ச காய் மட்டு வேக வச்சு காய்ல பசஞ்சு சாப்ட்டுக்கலா அந்த மாரில்லா வரணு ம் ம்
எப்டி எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வருதுங்களா
எந்த
எத நீட்டுது
விட்டுதா நீட்டு இருவது நாள் அத ஒரு இருஸது நாள் ஆகு வர்றதுக்கு
ஆ ஆ
இருவது நாள் கண்டிப்பாகு
ஆ ம் அப்புறம தா உங்களுக்கு அவன காலேஜ்சேத்தணு அவபின்னாடி ஓட்ணு
இப்படிய பணத்தை பொரட்டி அவனை உட்கார வைக்கிறதுக்குள்ள எங்க பிராண இருக்க போறது கடையாது அனசிஸ்டியாவு நல்ல செம கோர்ஸு பல்டாக நல்லா வந்துருக்கு பல் டாக்ட்ருக்கு வரு என்ன ஒரு என்ன ஒன்னு எம்பிபிஎஸ் தா கொஞ்ச அடி இழுத்து அடிச்சு கொடுப்பாங்க அது பாக்கலா அது கவுன்சிலிங் போட்ருக்கோ கடவுள் புண்ணியத்துல கடைச்சிச்சுன்னா சந்தோஷ இல்லைன்னா பல் டாக்ட்ரோ எதோ ஒரு டிரராக்ட்ருக்கு வரு பாத்துக்கலா
அது கூூட நல்ல ஒரு என்ன ஆ நல்ல காலேஜ் போயிட்டாங்கன்னா அது கூட நல்ல
ஆமாப்பா எதுமே இப்போ வந்து அ காஞ்சிபுரத்துல மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு இல்லலைங்களா காஞ்சி காமாட்சி போயிருக்கீங்களா காமாட்சி இப்ப வந்து அங்க வந்து காமாட்சி வந்து மெடிக்கல் காலேஜ்னு ஒண்ணு இருக்குது காமட்சி மெடிக்கல் காலேஜ்ட்டு இப்போ வந்து அங்க அந்த எல்லா ஒரு சில ஒரு சிலல்லா தரமா இருக்கு காலேஜுங்கல்லா அவங்களே வந்து கேம்பஸ் இன்டர்வியூல வச்சு அவங்களே இது பண்ணிருப்பாங்க இப்ப அந்த மாரி காலேஜா பாத்து சேத்துட்டோனா பசங்களுக்கு வந்து ஃபியூச்சர் கொஜ் நல்லா இருக்கு
பொண்ணு அதுலதா படிக்குது போர்த் இயரு தேர்ட் இயரோ போர்த் இயரோ போயி போயிட்டு இருக்கா அதா எம்பிபிஎஸ் தா ரெண்டு மூணு வருஷமா நீட்டுக்கு படிச்சிச்சு ஆனா அதால எக் மார்க்கு இது பண்ண முடியல பண்ண முடியல சரி வேற எதாவது பண்ணு அவங்க வீட்ல அவங்க அம்மா சொன்னாங்க கூட கேக்கவே இல்ல அவங்க அப்பா ரீசன்ட் டா அது பிளஸ் டூ முடிக்கும்பது அவங்க ப்ப எறந்துட்டாரு அவரு வந்து டாக்டர் படின்னு சொல்ட்டாரா அதனால அப்பா சொன்னததா படிக்குவே அப்டின்னு சொல்லிட்டு அப்புறமா லேண்ட் எல்லா ஏதோ சேல் பண்ணி இருவது லட்ச கட்னாங்க கட்டி தான் சிட்டு வாங்கினாங்களே ஆ எப்டிய ஒரு நாலு வருஷம் முடிச்சு நெனைக்குறே இன்னொன்னு
இன்னு ஒரு வருஷோ இல்லப்பா அஞ்சர வருஷோ ஆக்கிட்டாங்கப்பா ஆறு வருஷோ கிட்டத்தட்ட அஞ்சர வருஷோ படிப்பே வர் ந்து அந்த அ ஏ செகண்ட் இயர்லேந்தே வந்து ஹாஸ்பிட்லுக்கு வந்துருவாங்க ஃபஸ்ட் இயர் மட்டு தா காலேஜூ சுத்தி இருப்பாங்க செகண்ட் இயர்லேந்து அந்த பாடி டி அந்த கட்டிங் எல்லாமே இப்டி வந்துருவாங்க ஹாஸ்பிட்ல்ல கவுவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போட்ருவாங்க ஆ ஆஃப டே காலேஜ்னா ஆஃப் டே ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் தா அ கிட்டத்தட்ட ஆறு ஆறு வர்ஷ் மா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி கூடயே தாங்க சுத்துவாங்க பாவோ அவங்கல்லா நெஜமாவே கஷ்டோ அவுங் கூட அங்கே ஒக்காந்து சாப்புட்றது அது ஒரு சகிப்பு தன்ம அப்டி ஒரு நாளு டே பை டே அவுங்களுக்கே வளத்தக்குவாங்க ஆம்மா நம்பல்லா
ஒரு ஊசி போட்னா கூட யோ எனக்கு இந்த கால்ல எதுனா புண்ணு வந்துட்டா கூட அதுக்கு வந்து மருந்து போட்றதுக்குலா நா பாக்கவே மாட்டே அது இவங்கலா எப்டி அது வேல செய்
ஆ இப்ப ஒருத்தரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு கீழ உழுந்து ரத்தத்த வந்துச்சுனாவே அங்க ஆக்சிடெட்ன்னு அப்டின் சொன்னாவே நா கண்ணமூடினு இந் அந்த பக்கோ கூட திர்ப மாட்ட அப்டே ஓடி வந்துரு ஏனா அத பாத்துட் னா அதே மைண்ட்ல ஒக்காந்துர வேண் அது சீக்ரோ எரேஸ் ஆவாது அது ஏ பிரச் குனு இருக்கு அட போங்க நெஜமவே இவ டாக்ட்ரு படிக்க போரு இவ படிக்கது எனக்கு பயமாக்குது எங்கட இவ வ்வ இவ பயந்துக்குவானோ அதெல்லா பாக்குவானோன்ற மாரி எனக்கு கஷ்டமாக்கு ஒ ஒர் நேரத்துல தம்பி வேணா ப்பா வேற எதுனா எடுத்துக்கோ ஜாலியா இருக்குற கோர்ஸ் எடுத்து ஜாலியா அது ஒரு ஆம்பிஷனாவே இருக்குறா அது ஒன்னு பண்ண முல்ல அவன அது தா வெளிய வர மாட்டுக்குறா ம் நன்றி நன்றி தோழி அடுத்த இணைப்புல பாக்லா நன்றி ஆ